ஹலோ ஹலோ
நல்லா இருக்கீங்ளா
நல்லா இருக்க நீங் நல்லா இருக்கீங்ளா
ஓ நல்லா இருக்ககோ உங்க வீட்ல எல்லா நல்லா இருக்காங்களா
எங்க வீட்ல எல்லாரு நல்லா இருக்காங்க உங்க வீட்லிங்க
எங்க வீட்ல எல்லாரு நல்லா இருக்காங்க என்ன திடீர்னு கால் பண்ணிக்கீங்க
அ இல்லிங்க வீட்ல வந்துட்டு வேலைக்கி போலான் சொன்னாங்ளா இத்தனால போ வேண்டன்னு சொன்னாங்க
செரிங்க
செரி அதுதா நீங்க முன்னாடி ஒரு பக்கோ வேலைக்கு போயிட்டு இருந்தன் சொன்னீங்க
செரிங்க
அப்புற ஏதோ வந்துட்டு உங்க வீட்ல வந்துட்டு பசங்கள பாத்துக்கணு சொல்லிட்டு நீங்க போகாம இருந்தீங்கல்ல
ஆமாங்க
அது இடையில வேக்கன்சி இருக்குன்னு அன்னைக்கு சொன்னீங்க நீங்க என்கிட்ட
செரிங்க
அப்ப எங்க வீட்டு்ல சொன்னப் அப்ப வேண்டான் நாங்க இப்பத்தா ஓகேன்னாங்ளா செரி அதுதா உங்களுக் கூப்ட்டு இந்த மாரி கேட்கலாமே அப்போ அது என்ன ஒர்க்கு என்ன ஏது அப்டிங்கிற மாரிங்க
செரி செரிங்க அது வந்து என்ன ஒர்க் குனாங்க நா வந்து போனது ஆபிஸ் ஒர்க்ல போய் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோ ம் இப்ப நாங்க அங்க பிசினஸ் வந்து ஏதாவது தனியா பண்ணலா அப்டின்னு சொல்லி ஒரு செரி வேலைய நம்ம பாத்துட்டோ கொஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ் கெடச்சது அத வச்சு தனிய ஏதாவது பண்ணலா அப்டின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா அத யோசிச்சுக்கிட்டு இருக்கோ எப்டின்னா எப்டின்னா அது வந்து ஒரு பிராய்லர் கோழி வளர்த்துற ஒரு மெஷின்ங்க அது முட்ட இருக்குது இல்லைங்ளா அந்த முட்ட வாங்கிங்க நம்ம வந்து மெஷின் வாங்கிக்கிறதுங்க ஹட்ச ரீசட் மிஷின்ல ஹசெரினா கொஞ்சு பறிக்கிற மிஷின்
செரிங்
இப்ப நம்ம வீட்ல நாட்டுக்கோழி வளர்க்கறோம்ல அது வந்து எப்படியாலும் இருபத்தி மூண் நாள் அடகாக அது கோழி வந்து படுத்திருக்கு அதுக்கப்பறோ பார்த்தா இருபத்தி மூணு நாள் கழிச்ச அந்த குஞ்சு வந்து ஆட்டோமேட்டிக் உடஞ்சு குஞ்சு பொறிக்கு அது மாரி வந்து இது மிஷின்ல வச்சு பொறிக்கிறதுங்க
சேரி
அப்டி அந்த மாதிரி பொரிக்கிறது நேச்சுரல இல்லாம ஒரு நம்மளா மிஷின்ல வச்சு அத பொறிக்கிறது அது பாத்தீங்னா ஒரு மிஷனுுக்கு பத்தாயிரம் முட்ட புடிக்கு
செரிங்க
இப்ப நம்ம ஒரு ரெண்டு மிஷின் மூணு மிஷின் வாங்கி போட்டுட்டோம்னு வச்சுக்கோங்ளே கொஞ்ச இன்வெஸ்ட் பண்ற மாரி இருக்கு ரெண்டு மிஷின் மூணு மிஷின் வாங்கி போட்டோம்னா அதுதா முப்பதாயிரம் முட்ட புடிக்கு புடி அது பாத்தீங்கன்னா ஒரு இருவத்தி ரெண்டு நாள் இருவத்தி மூணு நாள் கழிச்சு அது இதாவ குஞ்சா வெளியே வரும்
சேரிங்க
ட்ட ஒடஞ்சு குஞ்சா வெளிய வரும் அப்போ அத எடுத்து நம்ம சேல்ஸ் பண்ணனு வச்சுக்கோங்களே நல்ல ஒரு இது இருக்கு அன்னத்தனைக்கு மார்க்கெட் ரேட் என்னவோ அந்த மாரி கோழியா சின்ன கோழியா வித்துக்கலா
சேரிங்க சேரிங்க
நம்ம சொந்தமா கூட பண்ணலாங்க எப்டின்னா அந்த கோழிய வளத்தி அந்த நாப்பத்தஞ்சு நாள் அறுவது நாள் அந்த மாரி வளத்துணன்னு வச்சுக்கோங்களே அத கறிக்கி வந்து நம்ம அனுப்சுட்றலா சில ப்ரா இது கேள்விப்பட்ருக்கீங்களா பிராய்லர் கோழி நம்ம வாங்குறோம்மில்ல அதே தா கடைல வாங்கி சாப்படுறதுல அந்த இதே தாங்க அந்த மேத்தேடே தா இப்ப நம்ம நம்மளா வளத்தி அந்த நாள் கழிச்சு சி சிக்கனா விக்கலா இல்ல அப்டின்னா நம்ம வந்து வேறவுங்களுக்கு வந்து சிக்ஸா வித்தற்லா
சேரிங்க
ஆனா என்ன கொஞ்சி வந்துட்டு கொஞ்சோ இன்வெஸ்ட் பண்ற மாரி இருக்கு இன்வெஸ்ட் பண்ணி பண்ணணு
அப்டிங்களா
ஆமாங்க அதுதா பாத்துட்டு இருக்கறேங்க கொஞ்ச இட இதெல்லா நமக்கு செட்டாச்சுன்னு வச்சுக்கோங்களே அது மாரி உங்களுக்கு போட்டு ஆ நம்ம ஒற ஆனா கொஞ்ச ஆளு இன்னு தேவைப்படு நம்ம சொந்தமா பண்ற மாரி இருந்தா ஆளு இன்னு கொஞ்ச நமக்கு அதிகமா தேவப்படு அப்டி உங்களுக்கு ஏதாது ஐடியா இருந்ததுன்னா சொல்லுங்க நா அங்க வந்து வேல தா செஞ்சுட்டு இருந்தே
சேரிங்
இப்ப வந்து எதோ சொந்தமா பண்ணலானு ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கறேங்க
சேரிங்க சேரிங்க அப்ப வந்துட்டு இப்ப வந்து உங்களுக்கு இடங் கிடச்சுதுன்னா நீங்க ஸ் சொல்ற மாரி மிஷின்ஸ் எல்லா வாங்கி
ஆமாங்க ஆமாங்க எத்தன் நாளைக்கு தா வேலைக்கி போயிட்டு இருக்கறதுங்க ஒருத்தர்கிட்ட
சேரிங்க அப்டியே நீங்க மிஷின் வாங்கி போட்டா அதுக்கு உங்களுக்கு கோழி தேவைப்படும் இல்லாச்சுங்க
இல்லேங் கோழிய வந்து முட்டைய நம் முட்டைய வாங்கிக்கிறது விலக்கி கோழிய வந்து வளத்துனும்னா அது பெரிய ப்ராசஸ் ஆயிரு முட்டைய வெலக்கி வாங்கிக்ளா
முட்டை வெலைக்கு வாங்கி அத எப்படி பண்ணுவீங்க
முட்ட வந்துங்க நம்ம கோழி பண்ணையில வந்து வாங்கிக்கிறதுங்க இப்ப வந்து நம்ம அந்த தாய்கோழி முட்டைன்னு சொல்லுவாங்க அதைய நம்ம பண்றது நம்ம பண்ண போறது வந்து பாத்தீங்கன்னா பிராய்லர் கோழி தாய் கோழி முட்டைன்னு சொல்லுவாங்க அந்த கோழி முட்டைய வந்து நம்ம முட்டை வச்சதுலையுமே பாத்தீங்கன்னா நாங்க வந்து தாய் கோழி முட்ட தா அங்க பண்ணிட்டு இருந்தாங்க அந்த ஃபார்ம்ல நாங்க வேலக்கு இருந்த பக்கோ தாய்கொழி முட்டை தா பண்ணுனாங்க. அந்த முட்டை என்ன பண்ணுவாங்கன்னா வெச்ச ஒரு மண் நேரத்துல
சேரி
கோழி கோழி வச்சு ஒரு மணி நேரத்துல அந்த வந்து கூலிஞ்சா ஏசி ரூமுக்கு கொண்டு வந்துருவாங்க இல்லைன்னு வச்சுக்கோங்களே அந்த முட்ட வந்து இதாயிரு அதோட ஹீட் இருக்கும் போதே ஹீட் கொறையறக்கு முன்னாடியே கொண்டு வந்து அ ஏ சி ரூம்ல வெச்சிருவாங் கூலிங்கா வெச்சிருவாங்க.
சேரிங்
அப்ப அந்த ஒரு வாரத்துக்குள்ள வெச்ச ஒரு ரெண்டு மூன் நாள்ல அந்த முட்டைய வந்து சேல்ஸ் பண்ணிருவாங்க வித்துருவாங்க முட் டைய வித்துருவாங்க.
சேரிங்க
அந்த முட்டையதா நம்ம வாங்கப் போறோ வாங்கணு அந்த முட்டைய வாங்கி நம்ம வந்து மிஷின்ல வச்சி அதுக்கு மிஷின்னா அப்டினா நமக்கு எப்டி லைட் செட்டிங் கோழி அடகாக்குது அது மாரி அதுக்கு மிஷின் லைட்டெரிஞ்சுகிட்டே இருக்கு ஹீட்ல இருக்குற மாரி
செரிங்
அந்த ஹீட்லியே இருந்துட்டே இருந்துச்சு வச்சுகோங்ளே ஒரு இருத்தி ரெண்டு நாள் ஆ அதுக்குனு ஒரு என்ன சொல்லுவாங்க அதுப்ப ஒரு டேட் இருக்கு இருபத்தொரு நாள்ல இது பண்ணணு பதனஞ்சி நாள்ல எப்டி முட்டை திருப்பி வெக்கணு
சேரிங்க
முட்டை வந்து ஒரே இதா வச்சிருப்போம் மிஷின்ல வந்து ஒரு பதனஞ்சு நாள் கழித்து திருப்பி வெக்கிணு கீழ் இது அதுக்கு கீழ் வருன்மில்ல அதனால முட்டையத் திருப்பி வெப்போம். திருப்பி வெச்சதுக்கப்பறோ பாத்தீங்னா மறுபுடியு ஏறி வந்து மாத்துவாங்க ரொட்டேட் பண்ணி மாத்துவாங்க அது ஒரு இருவத்தோர் நாள்ல அப்றோ பாத்தீங்னா இருவத்தி ரெண்டா இருவத்தி மூணாவது நாள் இருவத்தி ரெண்டாவது நாளே எப்டினா வெடிக்குதுன் சொல்றாங்கள க்ரேக்ட்டார் அந்த மா கிரேக் ஆயிரு
சேரிங்க
ஆனா சிக்ஸா வெளியே வந்துரு
அப்பிடிங்ளா சேரிங்க சேரிங்க சேரி அப்ப இது எப் ம என்னப் பண்லான்ட்ருக்கீங்க எப்டி எத ஸ்டார்ட் பண்லான்ட்ருக்கீங்க
மிஷினரி எல்லா வந்து வாங்கணுங்க ஃபர்ஸ்ட்டு ஒரு நல்ல ம் ஒரு அமௌண்ட்ட வந்து நம்ம இதுப் பண்ணிட்டு அமௌண்ட்ட சே து எது சேத்துகிட்டு அ எதாதுர்ல எனக்கு ஒரு பார்ட்னர் கெடச்சா பரவால்லிங்க தனியாப் பண்ற ரொம்ப இன்வெஸ்ட் பண்ற மார்ருக்குது அதனால கொஞ்சோ கஷ்டமாருக் இக்குது யாரோர்த்ரு இன்னோர்த்துரு பார்ட்னர் சேந்தாங்கனா ரெண்டு பேரு சேர்ந்து மிஷினர்ஸ்லா வாங்கிட்டு நம்ம ஆர்டர் போட்டோம்னா வந்ரு நமக்கு ஒரு பிளேஸ் வந்து நாங்க பாத்து வச்சிருக்கோ
சேரிங்க
அதுகா ஓகேவா அப்டிங்கிறது அந்த எடத்துக்கு ம் மிஷின் கரெக்டா இருக்குமாச் செட்டு மாரி இருக்குது அங்கயே
சேரிங்க
ஏற்கனவே செட்டு போட்ருக்காங்க அதுக்கு தகுந்த மாரி நம்ம வந்து அத எல்லாம் பூரா ஆல்ட்ரு பண்ணிக்லா
சேரிங்க இது வந்துட்டு எங்க வீட்ல நாங் கேட்டுப் பாத்துட்டு உங்களுக்கு என்ன ஏதுனு கொஞ்சோ விவரமாச் சொல்றங்க
அப்டிங்ளா!
எனா வந்துட்டு நமக்கு வந்துட்டு வீட்ல கேக்காம நம்ம போய் பண்ண முடியாது துங்கல்லங்க
ஆஹ அது கரெக்ட் தா வீட்ல அப்றோ நம்ம எல்லா இது பண்ணதுக்கு அப்றோ வீட்ல வேண்டான்டாங்கனு வச் எல்லா எடம் பாத்து எல்லா முடி பண்ணதுக்கு அப்பறோ
ஆமாங்க ஆமாங்க
ம் செரி உங்க வீட்ல கேளுங்க சம்மதிச்சாங்கன்னா நீங்க சொல்லுங்க எனக்கு வேற ஒருத்தரு கேட்டுக்கிட்டுருக் காங்க இல்ல உங்ளையு நாங்க சேத்துக்கிறோ மூணு வேரு சேந்து கூட பண்ணலா ஆன இது கொஞ்ச இது இன்வெஸ்ட் பண்ற அளவுக்கு நம்ம எடுத்தரல்லா அமௌண்ட்ட
சேரிங்க
ஃபர்ஸ்ட்டு தா கஷ்டமா இருக்கு அப்பற வந்து இன்ன ஒரு ரெண்டு செட்டிங் போட்டுன்னு வச்சுக்கோங்ளே நல்ல ஒரு நாலு பேத்துக்கு வேல குடுத்த மாரியு இருக்கு நம்ளுக்கு நல்ல ஒரு இதா இருக்கு
ஆமாங்க இப்ப வந்து அந்த மிஷின்ஸ் எல்லா உங்களுக்கு எப்டி நீங்க நேர்ல போய் வாங்ற மாரிருக் க்குமா இல்ல ஆன்லைன்ல எல்லா ஆர்டர் போட்டு வாங்குவீங்ளா
இல்ல நேர்ல யாராத்தொரு போகணு நமக்கு வந்து மெஷின்ஸ் எல்லா எங்கயு இல்லைங்க நம்ம வெளியிலதா இருக்கு வெளியிலதா நமக்கு போய் வாங்கிட்டு வந் அதுவு நம்ம போய் பாத்தோம்ன தா அங்க தா ம் அனுப்பற கம்பனில நம்ம ஒரு அட்வான்ஸ் மாரி பே பண்ணனு ஓகே அப்டின்னா நம்ம செய்யற மாரி இருந்துதுன்னா அட்வான்ஸ் மாரி பே பண்ணிட்டு வந்துட்டோம்னா அப்ற கூட அவங்களுக்கு ஆன்லைன்ல எல்லா இதல்லா பாத்துக்லா பண்ணி க்கலா பேசிக்லா
ஓகேங்க ஓகேங்க இல்ல நம்ம வந்து வாங்கற ஆ வாங்க கொஞ்சோ நல்ல குவாலிட்டியா வாங்கணும் ஆச்சுங்க
ஆமாமாங்க
அப்போ நீங்க அன்னைக்கி செ செரி நா வீட்ல கேட்டு பாத்துட்டு சொல்றேங்க அப்டி கேட்டு பாத்துட்டு அவுங்க ஓகேன்னு சொன்னாங்கன்னா நா உங்களுக்கு கால் பண்ணி இந்த மாரி சொல்றங்க
ஆ செரிங்க நீங்க சீக்கிரமா சொல்லுங்க ரொம்ப இது பண்ண வேண்டா லேட் பண்ண வேண்டா சொன்னீங்கன்னா நம்ம நீங்க வர்றதுனாலு உங்க வீட்ல யாரு ஒத்துருவாங்க
செரிங்க
வர்துனால வாங்க உங்களுக்கு வந்து ஒரு பாத்தாத்தா உங்க வீட்டாளலுகளுக்கு ஒரு நம்பிக்க வரு
அப்போ எடத்தல நீங்க பாத்துட்டீங்க போலேயே
நாங்க ஆ பாத்துருக்கறங்க நாங்க எட கொஞ்ச பாத்துருக்கிறோ ஏனா நம்ம சும்மா ஏனா எனக்கு கொஞ்ச நாளாவே ஒரு ஆறு மாசமாவே ஒரு இந்த ஐடியா இருந்துச்சு அதனால நாங்க கொஞ்ச பாத்துருக்கோ அவுங்கால செட்ல்லா குடுக்குற மாரிதா சொல்லி இருக்றாங்க இனி வாடகை எல்லா பேசல
செரிங்க உங்க வீட்டுக்கு பக்கத்தாடியே வாங்க
ஆமாங்க வீட்லந்து கொஞ்ச தூரந்தா ஏனா அப்ப தா நம்ம போய் பாக்கறதுக்கு ஈஸியாக இருக்கு
செரிங்க
ம்
அப்போ ஸ் செரிங்க சேரி எதா இருந்தாலு வீட்ல கொஞ்ச கேட்டு பாத்துட்டு என்ன எதுன்னு கேட்டு பாத் துட்டு வரங்க செரிங்ளா எப்டியா இருந்தாலு அது வா எப்டியா இருந்தாலு வாங்கிட்டீங் ங்ளா இல்ல வந்து இனி பாக்க போறீங்ளா
இல்ல இல்லைங்க பாக்கதா போறோ பண்ணலாங்ற ஒரு ஐடியா வந்துருச்சுங்க எ கூட இருக்க ஒருத்தர் வந்து சேந்திருக்காங்க அவங்களு செரினு சொல்லிருக்கறாங்க
சேரிங்க
அவங்களு கொஞ்சோ இதல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கறவங்கதா அதனால போய் பாக்கலா அப்டின்னு கூப்பிட்டுருக்கங்க நீங்களு வந்தீங்கனா உங்க பேசி கூப்ட்டு வாங்க எங்க வீட்டுக்கு ஃபர்ஸ்ட்டு வாங்க
சேரிங்க
வந்து பாத்துட்டு கூட அப்றோ உங்களுக்கு ஓகே அப்டினா நீங்களு வேணா எங்க கூட ஜாடி உங்க வீ இதுல ஒருத்தர் வாங்க போய் பாப்போ
சேரிங்க அப்போ நா வந்துட்டு நீங்க எப்பன் பாத்துட்டு டேட் எனக்கு சொல்லுங்க நா வீ ட்லந்து யாராச்சு கூட்டிட்டு வர்றங்க ஏங்க
ஆ சேரிங்க
ம் சேரிங்க பாய்ங்க
ஆ சேரி பாய்ங்க ஓகேங்க
கேட்டு சொல்றங்க
ஆ சேரி ஓகேங்க
ம்